நல்லா இருக்கீங்ளாத் தோழி
நல்லார்க்கேங்க தோழி நீங்க எப்டி இருக்
கண்டிபா நல்லா இருக் க்கேங் தோலி வீட்லருக்
ம் நல்லா இருக்காங்க தோழி அங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா
க்காங்கங் தோலி
ஆ மத்ய உணவு ஸ் சாப்டேங் தோழி நீங்க சாப் ட்டீங்களா மா காலைல என்ன சாப்ட்டீங்க
காலைல பாத்தீங்க அப்டினா தோச ஆ தக்காளி சட்னி சாப்பிட்டேங்ங் தோலி மதியொ பாத்தீங்க அப்டின்னா வெண்டங்கா கடிச்சொன்னே ரசொ சாப் பாடு நீங்க எங்
நா காலைல பாத்தீங்கன்னா இட்லி சாப்ட்டே தோழி இட்லி தேங்காசட்னியு சாப்ட்டே மத்தியானோ பாத்தீங்கனா பருப்பு பொரியளு சாப்டேங் ‌தோழி
செரி செரிங்க செரி சென்னை தனக்கின்தோலி நம்ம பத்தி பேசுனோ மழை நீர் சேகரிப்பு பத்தி பேஸ்லாமாங் தோலி செரிங்க தோலி மழை நீர பத்தி நீங்க என்னாங் தோலி நெனைக்கிறீங்க
மழை நீரப் பத்தி நா என்ன நெனைக் க்கறேன்னா ஃபஸ்டேருந்து அது வேஸ்ட் பன்னா வீனாக்காம நம்ம வந்து சேகரிக்கணுன்னு நெனைக்கற இப்போ நம்ம புக் ஆ புக் புத்தகம்லலா படிச்சிருப்போல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டின் சொல்ட்டு தனியா வீட்லே வந் ஈ கட்டுவாங்க அந்த மாரிலா கட்டி வந்து நம்ம சேமிக்கலா அப்படி கட்ட முடியாத தண்ணில்லா இல்லா இருந்தோன்னா நம்ம வந்து முன்ன வீட்டுக்கு முன்னாடியே வீணாகற தண்ணிய வந்ட்டு நம்ம வீணாக்காம பக்கெட்டு கொடொ அந்த மாரி வச்சு மழை நீீர வந் ட்டு அது மூலியமா செகரிச்சு நம்ம பயன்படுத்திக்கலா தோழி
சரிங்க நாங்க பாத்தீங்கன்னா எப்டின்னா இப்ப பாத்தீங்கன்னா போர் தண்ணில இருந்து போர்ல இருந்து தண்ணியே வரத் தில்லங்க தோழி கிராம சைட்ல எல்லா ஆ பயிருக்லா தண்ணி தோட்டத்துக்கோ பயிருக் இப்போ இதுக்குல்லா தண்ணி பாய்ச்சணு அப்டின்னா தண்ணிப்ப அந்த காலத்து மாரி இப்பல்லா தண்ணி வரதில்லைங் தோலி கெணத்துலல்லா கெணறு பறிச்சாங்க அப்டின்னா கை கைய்ய உட்டு மோன்னாலே ப்ப அப்பல்லா தண்ணிவருங் தோலி இப்பலா அதே மாரி ட்டத்துக்கு போயிருதுங்க தோழி தண்ணியே வரதில்லைங்க தோலி இப்ப மழை நீர் மழைநீர் லா வந்து இப்ப நெகிழி பயன்படுத்துறனால மழை நீரே இப்ப வருதில்லைங்க தோழி இப்ப நம்ம கேரி பேக்ல்லா யூஸ் பண்ணிட்டு அப்டி அப்படியா நம்ம தூக்கி போட்டுறோ தோழி தூக்கிப் போடயில பாத்தீங்க அப்டின்னா மழை நீர் மழையெல்லா மழையெல்லா கேரி பேக்லயே தேங்கிக்கிதுங்க தோலி பூமிக்குள்ள போனா தாங்க தோலி நமக்கு மழ தண்ணி வரதுக்கிருக்கு மழை நீர்லா பதிவே கடைக் கெடையாதுங்க தோலி இப்ப
அது இல்லாம இப்ப வர மழை எல்லா பாத்தீங்கன்னா பஃஸ்ட்டு மழ வந்தா அமில மழையா தா வருது ம் இப்போ நம்ம தேவல்லாத பிளாஸ்டிக்கு இந்த மாரி பிளாஸ் இதெல்லா நம்ம எரிக்கறனால அதுல இருக்க கெமிக்கல் அந்த இத் இதெல்லா வந்து விசவாயுக்கல்லா வந்து மேல போறனால ஃபர்ஸ்ட்டு தேங்க இங்க மேகம்ல்லா வந்ட்டு அமில மழையா வந் இப்ப நமக்கு மாரி வருதுங் ஓய் இதுனாலேயே நமக்கு இந்த தண்ணியே வந் ட்டு நமக்கு சுத்தம் இல்லாமதா வருதுங்க தோழி
ஆமாங் தோழி ஆமாங் தோழி ஆமாங்க தோழி நம்ம இந்த இதுல பயன்படுத்துறதுனால நம்ப செடி மரங்கள்லாமே வாடு துங்க தோலி செடி மொளைக்க வச்ச வெதையல்லா அப்ப பாத்தீங்கன்னா காக்காவார்க்கு ட்டு குருவியா இருக்கட்டு பழங்கள சாப்டு அப்புடியே கொண்டு போய் வெத வெதைய துப்புங்க துப்புங்க செடி ஆட்டமேட்டிக்கா வளந்துருங் தோழி இப்ப எல்லாம் செடி வளறதே ரேராயிடுதுங் தோழி ரொம்ப கடினமானது நெகிழி இந்த நெகிழி பயன்படுத்துறனால
அப்புடி வளற எடலத்துலயே இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லா அழிச்சு பேத் வீடு கொட்டுறது செடிகள் எல்லா இருக்குற இதெல்லா எடுத்துட்டு ம லாம் செடி எல்லா எடுத்துட்டு இப்ப வீடு வீடா கப் டி அந்த மாரி பண்றதுனாலயே இப்ப செடிகள் எல்லா அழுஞ்சு வருது பறவைைகள் இதெல்லா அழுஞ்சிட்டு வருது இப்ப விலங்குகள் வந்து காட்டுக்குள்ளதா இருந்துட்டு வந்தது இப்போம் அதல்லா அழுச்சுட் ட்டு வந்து நம்ம வீடெல்லா கட்டுறதுனால விலங்குகளுக்கு என்ன பண்றதுன் தெரியாம சிட்டிக்குள் ஆ இதுங்க நகரதுக்குள்ள வர மாரி நிலை எல்லா இருக்கு தோழி
ஆமாங் தோழி ஆமாங் தோழி ரொம்ப சிரமமா இருக்குங் தோழி நெகிழி பயன்படுத் படுத்துறனால ரொம்ப மிகவு நம்ம நெகிழி பயன்படுத்தறது நமக்கு சொல்லுங்க தோழி
நீங்க தோழி
நெகிழி பயன்படுத்துற நம்ம
ஆமாங்க தோழி அத கொறச்சாவே பாத்தீங்கன்னா நல்ல மழை நமக்கு கெடைக்கு மழ பூமிக்குள்ள வந்துட்டு நமக்கு தண்ணி போகுங்கோ நிலம் எல்லா வந்து சுத்தமா இருக்கு இந்த மாரி நறைய நறைய பயன்கள் எல்லா இதுல இரு இருக்குங்க தோழி எல்லாரு பில்லரு வந்து இத வந்துட்டு கொறைக்கணும்னு நெனச்சாலு சில வந்துட்டு இத வந்துட்டு கொறைக்குறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க
ஆமாங் தோழி
இருக்கும்
ஆமாங் தோழி நம்ம நெகிழிலா பயன்படுத்தறதுனால அ ஆடுங்க மாடுங்க இதெல்லா நல்லா அப்படிய அது இன்னவும் நெனச்சா அப் அப்படியும் சாப்புட்டுறதுங்கு தோழி அதுங்குளுக்குமே வயிறு உப்பு சமாயிக்குதுங்க தோழி உப்பு சமாயி கேஸா மாரிரு இருங்க தோழி
ம் சொல்லு ஆ அது மட்டு இல்லாம நீங் இது மட்டு இல்லாம இந்த தொழிற்சாலைகள் எல்லா வந்து கழிவுகள் எல்லா வருதுலைங் தோழி அந்த கழிவுகள் மூலியமாவு நமக்கு வந்துட்டு நறைய மாஸ் நச்சுக்கள் மாரி தோழி அந்த மேல இங்க இருந்து வர புகையெல்லாம் மேல போயி அதுவும் அமில மழைக்கு வந்துட்டு ஒரு காரணமா தாங் தோழி அதுவு இல்லாம மேலையும் நமக்கு கஸ் பிரச்சனையாவு இருக்கு கீழ நிலத்துக்குள்ளயு நமக்கு பிரச்சனையா இருக்குங்க தோழி அதோட கழிவுகள்தா நமக்கு போறனால
சேரி சேரிங்க தோழி ஆ இயற்கையை பற்றி நீங்க என்னங் தோழி நெனைக்கிறீங்க
இயற்கை வந்துட்டு ரொம்ப அழகானதுங் தோழி அத வந்ன்டு நம்ம அழிக்காம அத பாதுகாத்தாவே போகுதுன்தா நா நெனைக்கிறங் தோழி
ஆமாங் தோழி ஏனா அது இருந்தாதா நம்ம உயிர் வாழ முடியுங் தோழி
ம் இல் இதெல்லா பாத்தீங்கன்னா இயற் கை இருந்த எடத்த வந்துட்டு நம்ம அழிச்சுட்டு வீடா கட்டி அந்த நகரமா ஆக்கிட்ருக்கோ
சொரிஸ்
ஆ மித்த ங் இயற்கைய நோக்கி நம்ம வேற எடத்துக்குதா போற மாதிரி இருக்கு நம்மள இருக்குற எடத்துலயே இயற்கையதா நம்ம இது பண்டோனா அது நல்லா இருக்குங் தோழி
ஆ சேரிங் தோழி சேரிங்க தோழி அப்புறம் சுற்றுலா தலமனா தஞ்சை பெரிய கோவில் பற்றி ஏதாவது உங்களுக் தெரியுமாங் தோழி
இல்லைங் தோழி நா அந்த கோயிலுக்கு போனதில்லைங் தோழி நீங்க போயிருக்
ஆ நா போயிருக்கேன் தோழி அங்கெல்லா ஒவ்வொரு சுத்தமு பாத்தீங்க அப்டின்னா அவ்ளோ அருமையா இருக்குங் தோழி அந்த தந்ஜை பெரிய கோவில் கட்டி பாத்தீங்ப் அப்டின்னா ஆயிரோ வருஷங்களுக்கு மேல இருக்குங் தோழி அவ கட்னத பாத்தீங்கன்னா ராஜராஜ ஜ சோழன் கட்டியிருக்காருங் தோழி
ஆ படிச்சிருக்கேங் தோழி புத்தகத்துலல்லா
ஆமாங் தோழி இப் புத்தகத்துல எல்லா நறைய இருக்குங் தோழி அது பாத்தீங்கன்னா உயிரெழுத்துல அ தமிழ் எழுத்துக்களே அது குறிக்குங் தோழி அந்த கோயில பேஸ் கோயில கருத்தில் கொண்டு
லா இருக்குறதுல்லா பாத்தீங்களா தோழி
அதா ஆ அதெல்லாம் பாத்தீங்க அப்டின்னா அந்த ஒவ்வொருத்தரு வேல செஞ்சாங்க இல்லைங் தோழி அந்ததுல ஒரு யான பேரு மா எத்தன யான வேல செஞ்சுது அப் ப்பன குதிர வேல செஞ்சுது அங்க தண்ணி ஒரு அம்மா தண்ணிலந்து குடுத்துது அப் அப்டி நேத்தே அந்த கல்லுல வந்து அச்சிட்டுப்பாங்கங் தோழி அந்த கோயிலுக்குன்னு யார் யாரெல்லா பண்ணி அர்ப்பணித்து கட்டைல யார் யார்னா பயி செஞ்சாங்கலோ அவங்களுடைய பேரு மீட்டு எல்லாத்தைமே அதுல பதியிட்ருக்காங்க தோண்டி
சரி சரி தோழி உங்களுக்கு அந்த அனுபவம்லா எப்டி இருந்து லிங் தோழி
கொஞ்ச அருமையா இருந்ததுன் தோழி சிவபெருமான் அத தா தோழி முகப் பெருசா இருந்தாரு மிகப்பெரிய சிவபெருமா வந்திய தா அங்க ஒருடுத்த ராம இந்த கீழே பாத்தீங்க அப்டினா ஒரு தட்ட வடிவிலு மேல பாத்தீங்க அப் என்ன ஒருயூ அ லிங்க வடிவிலு இருக்கு தோழி ரெண்டு டிகிரி வட்ட வடிவு பாத்தீங்க அப்டின்னா மெய்யழுத்தான பதினெட்டு எழுத்த குறிக்கிதுங் தோழி மேல இருக்கிறது பாத்தீங்க அப்டின்னா உங்ளுடைய உயிரெழுத்தான பன்னெண்டு அடி உயரம் உடையது தோழி டோட்டலா இனிவே பத்து யாருந்த இருபத்தி நால அடி உயர உயரம் தோழி சிவபெருமான் மட்டுமே அது இல்லாம பாத்தீங்க அப்டின்னா மேல இந்த உள்ள கருவறை கோபுரம் ஒன்னு இருக்குல்லங் தோழி அது பாத்தீங்க அப்னா எறநூத்தி பண்ணண்டா டின் உயரமானது தோழி டோட்டலா உதிர்மெய் திட்டுக்கள் பாத்தீங்க அப்னா ஏறனூத் பனிரெண்டு சொல்லி தோழி
இருநூத்தி பதினாறு தானங்
எரநூத்தி பதி பதினால அடி சாரித்தல்லி இருரநூத்தி பதினாலு அடி உயரம் தோழி அந்த கோபரம்
ஓ இதோட மொத்த அ எண்ணிக் கை வச்சுதா அந்த இத வண்ட்டு வடி அமச்சு நாங்களா தோழி
ஆமாங் தோழி தமிழடுத் அதுக்கெல்ல சகோதரியே குறிக்கோம் தோழி மெய்யழுத்தானா ஒண்ணு அது வந்து மேலரக்க கா விமானம் பாத்தீங்க அப்படின்னா ஒற்றைக் கல்லால் ஆனதுங் தோழி அந்த விமனத்துல அந்த மேல கலசம் இருக்கும்லாங் தோழி அதுல எல்லாம் பார்த்தீங்கன்ன தானியங்கள் நெறையா இருக் தோ தோழி
ஆ கேள்வி பட்டு இருகேன் தோழி அந்த ஒரு கல் வச்சுதான் அந்த விமானம் வந் கீழ் தா
ஆமாங் தோழி ஆமாங் தோழி ஆமாங் தோழி ஆமா தோழி அதுக்கு நந்தி பகவான் இருக் பர்ப்பார்ங்க தோழி சிவபெருமானுக்கு முன்னாடி இருக்க நந்தி பகவான் பாத்தீங்க அப்டினா அதுவுமே ஒற்றை கல்லால ஆனதுங் தோழி
ம் ம் அப்படு சுற்றி ஆ அ சுற்று வட்டாரம்லாம் எப்படி இருந்ததுங் தோழி
சுற்றி வட்டம் ஃபுல்லாவே நகரங் தாங் தோழி கிராமம்னா சொல்லிக்க முடியாதுங் தோழி அதுல பாத்தீங்னா நாழி கெணருனு சொல்வாங்க தோழி இவ்க அந்த அந்த காலத்து அரெண்மனைலாம் பாத்தீங்க அப்டினா ஃபுல்லா பறிச்சு விட்டு தண்ணி விட்டு அதுக்குலா முதலை விட் பாங்க தெரியுமாங் தோழி அது மாரியே அந்த கோவிலுக்கு வெளியவு அது மாரி இருக்குங் தோழி
ஓகே தோழி நாழிக்கிணறு நா என்னானு தெரிஞ்சுக்கலாமா தோழி
அந்த கெணறுணா ஆ அந்த அரண்மனை எல்லா இருக்கு இல்லங் தோழர் அந்த காலத்துல ஆ அரண்மனைலா பாத்திருக்கீங்ளா
ஆமாங்க
அரண்மனைலா சுத்திலும் பறிச்சிருக்கு திருடர்கலா யாரும் உள்ள வரக்கூடாதுனு சொல்லி தண்ணி விட்டுட்டு அதுக்குள்ள முதலை எல்லா நா றையா விட்ருபாங்க
சேரி சோ அதுதான் நான் சொல்லவர மேம்
ஆ ஆமாங் அதே மாரியே இந்த கோயில சுத்தியும் அது மாரி இருக்குங் தோழி பட் ஆனா அந்த கோயில சுத்திலும் பாத்தீங்க அப்டின்னா இப்ப செடி மொளஞ்சிருக்குங் தோழி அங்கங்க ஒன்னு ரெண்டு செடியில்லா இருக்குங் தோழி ஆனா அந்த அளவுக்கு ஆலோ அதிகமா இருந்ததுங் தோழி
சேரிங் சேரிங் தோழி
இதுல பாத்தீங்கனா அந்த நெல்மணி எல்லா சேமிச்சு வெப்பாங் இல்லைங் தோழி அதுக்கு தனி எடோ இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிற்பம்ஸ் செய்யறதுக்காக வடிவமைக்க க்கிறதுக்காக ஒவ்வொன்னு அ ஃப்ராஜெக் ட்டு மாரி போட்ருப்பாங்க தோழி வடிவங்கல்லாம் பாத்தீங்க அப்டின்னா ஆ கிரியேட் பண்ணி வெச்சுருப்பாங்க தோழி ஆமாங் தோழி ஆமாங் தோழி நல்லாருந்துங் தோழி அருங்காட்சியுமே இருக்குங் தோழி இந்த கோயில் எப்புடி உருவானுச்சு அப்டின் சொல்லி ஒரு அருங்காட்சியமே வெச்சுருபாங்கங் தோழி
அந்த கோயிலுக்குள்ளீங்ளா
ஆமாங் தோழி உள்ளையே இருக் குங் தோழி
செரி செரிங் தோழி
அப்பறம் பாத்தீங்க அப்டின்னா நம்ம நார்மல் சிவன் கோயில் மாரி எல்லா சாமியுமே அங்க இருக்குங் தோழி தர்ட்சிணாமூர்த்தி அப்புறம் பாத்தீங்க அப்டின்னா பெரும்மால் எல்லா சாமியுமே அங்க இருக்குங் தோழி
செரிங் செரிங்க தோழி
இப்ப பாத்தீங்க இன்னு இங்க வே அங்க வந்து மழ பேஞ்சுது அப்டினா கோயில் கருவர் குள்ள வெதுவெதுன் இருக்குங் தோழி அதே வெளிய வந்து நல்லா வெயி வெயில் அடிக்குது அப்டின்னா கோயில் கருவரைக்குள்ள சிலு சிலுன்னு இருக்குங் தோழி
அப்டிங்களா தோழி
சொல்லுவாங் ஒரு சிறப்புன் சொல்லுவாங்க
ம் சேரிங் தோழி ஏங் தோழி இந்த விவரம்ல்லா எங்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழி
ம் மிக்க நன்றி தோழி
மிக்க நன்றி தோழி ஓக்கே தோழி ம்ம்ம் நன்றி தோழி மிக்க நன்றி தோழி